ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நீங்க நல்லார்க்கீங்ளா
நா நல்லார்க்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி சாப்டிங்களா
நா சாப்ட்டே தோழி நீ இங்க சாப்ட்டீங்களா
தோழி எனக்கு உங்க பின்னாடி அந்த ஒரு சவுண்டு கேட்குதுங்க தோழி
சொல்லுமே சான்ஸ் உண்டா ஃபேன் இல்லாமலு இருக்க முடியலங்க ஆ கொஞ்ச புழுங்கற மாதிரி இருக்கு
ஆமாங்க கோலானா ஆ இப்போ ஓகே தோழி இல்லனா ஸ்லோ கூட பண்ணிடுங்க தோழி
இதுல ஸ்லோ பண்றது இல்லைங்க
சேரி தோழி முடிச்சிர்லா தோழி முடிச்சர்லா தோழி நீங்க எப்புடி வந்து ஆ இந்த காசு பணத்த நீங்கள் எப்புடி சேமிப்பீங்க எப்டி செலவு பண்ணுவீங்க ஆ அது அது சொல்றீங்கள தோழி உங்களுடைய எப்படி
எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு காச சேத்து வைக்கிறதுனா ரொம்ப புடிக்கு
சூப்பர் தோழி நல்ல விஷய தோழி
அதுவு புதுசா பாக்குறே அப்டின்னா அது உடனே சேவிங்ஸ் தா
சூப்பர் சூப்பர் தோழி எனக்கு அந்த புது நோட்டோடைய ஸ்மெல்லு பிடிக்கு தோழி
ஒரு ரூபா காயின் அந்த மாதிரி எல்லா நமக்கு வரு இல்லையா பாப்பே அந்த காயின்ல என்ன வருஷோ இருக்குன்றது பாப்பே புதுசா காயின் இருந்ததுன்னா அது வருஷம் பழைசார் இருந்தாலு புதுசா காயின்னு இருந்ததுன்னா அதுவு சேத்து வெச்சுப்பே அப்டி இல்லன்னா நம்ம இருக்கிற வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறா இது நமக்கு வந்துட்டு அந்த காயின்ல அந்த இந்த இயர்லியா அந்த காயின் வருதுன்னா அதுவு எடுத்து வச்சுப்ப தனியா
சூப்பர் தோழி நல்ல விஷயோ
அந்த மாரி என்கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாயால்லா நா நறைய கொஞ்ச எடுத்து வெச்சிருக்கே புதுசா வர பத்து ரூபா இருவது ரூ பா அம்பது ரூபா இப்ப பாருங்க நா சேவிங்ஸ் வந்துட்டு நா பண்ணிர் இருந்தே ஆக்சுவலா நா சேவிங்ஸ் பண்றது இங்க யாருக்குமே தெரியாது
ம் தெரியக்கூடாது தோழி தெரிஞ்சா நம்ம கேட்ருவாங்க தோழி
அது அதுல இருந்து நம்ம வந்துட்டு இல்லன்ற பட்சத்துக்கு எடுக்க வேண்டியதாதா இருக்கு க்கு இப்பதா ஊருக்கு போயிட்டு வந்தேனா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தே இல்லையா அதனால வந்துட்டு லே நா சேவிங்ஸ் பண்ண வரைக்கு அங்க குடுத்துட்டேன் எப்படியு வந்துட்டு உங்களுக்கு நூறு ரூபா நோட்டு புது நோட்டு ஃபை தௌசண்ட்
ஆ ஓ சூப்பர் தோழி நீங்க எப் ப்டி அது நம்ம அது கலெக்ட் பண்றதே ரொம்ப பெரிய விஷய இல்லையா தோழி
ஆமா நா இப்ப வேலைக்கு போயிருந்தே எனக்கு சேலரி கையில குடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாசோ கையில குடுத்தாங்க ஆல்ரெடி இவரு சேல்ரி வாங்கிட் ட்டு வருவாரு இவரு டெய்லி சேலரி வாங்கிட்டு வருவாரு இல்ல டூ டேஸ் ஒன்ஸ் வாங்கிட்டு வருவாரு சேஞ்சா இருந்ததுன்னா இப்படி மாத்திடுவே ஐநூறுபா நோட்டு புதுசா அவர் எடுத் த்துட்டு வராரு என்னுடைய சேல்ரில இருந்து எனக்கு ஆ சேஞ்ச் இருந்ததுன்னா அந்த புது ஐநூறு நோட்ட எடுத்து வச்சுட்டு சேஞ்சு மாத்திடுவே அப்பதானே அவங்ககிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுன்னா திளிம்பி வராதுல்ல சேஞ்சா மாத்தனாக்கா அம்பது நூறு அவுங்க கேக்குற அமௌண்ட் குடுத்துட்லா இப்ப ஐநூறுபா போச்சுனா அதுல அவரு கேக்குற அமௌண்டோட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டுதா மே பேலன்ஸ் தோதா இல்லனா வரையவு வராது
சேரி தோழி புரியு
நா கடைக்கு போயிட்டு வரே அப்டினம் போது இப்ப ஒருவ நேத்தி வந்துட்டு போயிட்டு வந்தே கடைக்கு ஆ போயிட்டு ரெண்டு சேமியா பாக்கெட்டு ஆ வெருமிளகாய் தூள் ரெண் டு மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட்டு தனியா தூள் ரெண்டு பாக்கெட்டு இது வாங்கிட்டு வந்தே நா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துட்டு போனனா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துட் போனே ஆனா ஒன் டுவென்டி ருபீஸ் ஆச்சு நா வரும்போது ஒரு மோர் குடிச்சே அதுக்கு ஒரு டென் ருபீஸ் ஒன் டுவென்டி ருபீஸ் ஆனா நம்ப இவங்களுடைய கணக் க நா டெய்லி எழுதி வெப்பே நம்ப என்ன செலவு பண்ணோ அவரு என்ன நம்மக் கிட்ட எவ்ளோ சாலரி குடுத்தாரு
ம் நல்ல விஷ்ய தோழி ரொம்ப நல்ல விஷ்ய
சோ அவர் வந்துட்டு நா ஒன் ஃபிஃப்டி எடுத்துட்டு போனா ஒன் தேர்ட்டி டுவென்டி ஒன் டுவெனீடின்றதா அந்த டென் ருபீஸ சே சேத்து ஒன் தேர்ட்டி ஆச்சு எ பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குறதுலா நா இதுல சேக்க மாட்டே சோ அதனால அந்த டுவென்டி ருபீஸ் அதுலே இருக்கு ன்ட்டு நம்ம ரவுண்டா ஒன் ஃபிஃப்டினு எழுதிப்போ ஒன் டுவென்டி பண்ண ஒன் ஃபிஃப்டி பண்ணியாச்சு அந்த டுவென்டி ருபீஸ் அப்டியே இருக்குல்ல அத நமக்கு கொஞ்ச
ஆமா ஆமாங்க தோழி புரியுதுங்க தோழி புரியுதுங்க தோழி
இப்ப சில்ற நெறையா வந்ததுனா சில்றலா ஒதுக்கி சேவிங்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சு சேவிங்ஸ் நம்ளால பண்ண முடியல் இல்ல அத அவ்ங்க வந்துட்டு எடுத்து வச்ச அந்த காசு இருக்குதுல அத எடு காசு இல்லன்ற போது அத சொல்லுவாங்க
ம்
அதனால இப்போ வந்துட்டு நா இந்த மாதிரி இந்த அஞ்சு வருஷத்துல நா இப் இப்போ எங்க அம்மாப்பா கிட்ட வந்துட்டு சேவ் பண்ணி குடுத்தது எப்டியு இருக்கு அரை நெறையாவே இருக்கு இப்ப ரீசண்டா குடுத்தது வந்துட்டு நா வேற ஆப் அந்த மாதிரிலா கொஞ்சோ வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கனா நா வேல செஞ்சது அதெல்லா குடுத் து எல்லாமே சேத்தி அவுங்ககிட்ட இப்போ வந்துட்டு தேர்டி ஃபைவ் வந்து குடுத்துட்டு வந்திருக்கே ஒவராலா முப்பத்தஞ்சாயிர அவுங்ககிட்ட இருக்கு அததா சொல்றே தங்கம் வெல ஆமா தங்கம் வெலை இப்ப நா ஏ கிட்ட இருந்ததுனா தா நா இல்லன்ற போது எடுத்து
செலவாயிடு ஆமா உண்ம உண்ம
அது வேற ஒருத்தவ்ங்ககிட்ட இருக்கும் போது நம்ம டக்குன்னு கேக்க மாட்டோல்ல
ஆமாங்க தோழி உண்மதா இப்ப அங்க இருந்து நம்மளால டக்குன்னு வாங்கவு முடியாது நீங்க கேட்டாலு அவ்ங்க தரமாட்டாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக மட்டு்ந்தா தருவாக ஒரு நல்ல ஒரு
தெரிஞ்சே அவ்ங்ககிட்ட குடுத்துட்டு வந்துட்டே இல்லையா இங்க இருந்தாருனா அது செலவு பண்ணனு இது பண்ணனு நானே வச்சிருந்தல அதுக்கு கஷ்டப்பட்றாங்களே இல்லைனேட்டு நம்ம கிட்ட தா அது இருக் இல்ல நம்ம அத குடுத்துற்லா ஷோ குடுத்துருவலா அப்டின்ட்டு நம்ம வரு அந்த மாதிரி நா நெறையோ எப்டி சொல்றது கிட்டத்தட்ட நா இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் சேத்து வைக்கிறேகேன்னா அதுல டூ ஆர் திரீ ஹண்ட்ரட் டூ போர் ஹண்ட்ரட்ர்வ் இவுங்களுக்கே செலவு பண்ணிடுவே ஏ நம்ம பசங்க தானே நம்ம பசங்களுக்கு தானே வாங்க போறோ அவங்கதானே சாப்ட போறாங்க அப்டின்ட்டு ஒரு பக்கோ மனசு அதனால இப்ப வந்துட்டு சொல்லிட்டு தாங்க இருக்கே ஏ கிட்ட நா வெறு இரநூறு ரூபா மட்டு எடுத்துட்டு போறே இந்த இருநூறு ரூபாய் எனக்கு இன்க்ரீஸ் நா ஆவாணே தவிர இதுல இருந்து நமக்கு கம்மியாவ்
கம்மியாக கூடாது ஆமா தோழி உண்ம தா தோழி
அப்டின்ட்டு இது பண்ணிட்டே அதனால அந்த இரநூறு ரூபாவு தனியா வச்சுட்டே பாப்போ எவ்ளோதா நம்மளால சேக்க முடியுது அப்டின்ட்டு
உண்மையா நல்ல விஷ்யோ தோழி நம்ம ஒரு நாளைக்கி இவ்ளோ மணி சேக்கணுன்னு நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கணு தோழி வாழ்க்
நா அதுதா அது இப்போதைக்கு ஆமா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கே ஒரு நாளைக்கு பத்து ரூபாவாவது நம்ம எடுத் து வைக்கணு ஒரு பசங்களுக்கு பத்து ரூபா ரெண்டு பேருக்கு இருவது ரூபா அப்டின்னாலே அம்ப அவங்களுடைய படிப்புக்கு இல்ல எதுக்கு அந்த டைமுக்குண்ணு போது யாருகிட்டயு போயிட்டு அவ்ளோவா கேட்க வேண்டிய அவசியோ இருக்காது
உண்ம தோழி உண்ம தோழி
அப்டின்றத யோசிச்சி இருக்கே பட் நமக்கு இங்க கடன் வந்தெல்லா இப்ப கொஞ்சோ இல்லாம இருந்ததுன்னா அது கொஞ்சோ நல்லதா இருக்கு நமக்கு கடன் அதலா இருக் க்கு போதே நமக்கு இப்போதைக்கு அது செயல்படுத்த முடியாத சூழ்நிலையிலயு இருக்கறோ
உம் இப்ப நாலா வந்து பாத்தீங்கென்னா ஆமா ஆமா யாருக்கு சொல்ல கூடாது
ஏ மாமியாருக்கு மொதல்ல சொல்ல கூடாது அவ்ங்கள் இப்ப என்ன பொறுத்த வரைக்கு எப்டி தெரியுமாப்பா இப்ப ஏ கிட்ட இந்த காச நீ வெய்யி இது இந்த செலவுக்கு அப்டின்னு சொன்னா அந்த செலவுக்காக மட்டு தா அந்த காச நம்ம எடுக்கணு என்னோடைய இது ஆனா எங்க மாமியாரு க்கு அப்டி கெடையாது அவ்ங்க எப்டி அப்டின்னாக்கா ஒங்கிட்டதா இந்த காசு இருக்குது இல்ல
அது காளியா ஆகுற வரையு சில பேர் விடமாட்டாங்க
ஆமா அது இப்போ எடு நம்ம இத வாங்கிற்லா திலும்பி காஸ் வரும்போது நம்ம அத வச்சிட்லா வெச்சிடலா அப்டின்னு வாங்க ஆனா திலும்பி அதுல வை கிறது கஷ்டோ ஒரு தட் டைம் நம்ம எடுத்துட்டோனா அதுல வைக்கிறது கஷ்டோ இப்ப நம்ம தண்ணி வரு வர்துன்னு சொல்லிருந்து இல்லையா ஒரு டைமுக்கு எ ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வரு சோண்டு அது ஒரு நாளைக்கி எங்களுக்கு அஞ்சு ரூபாய் தண்ணி காசு அப்ப மாசத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது
ஆமா புரியுது புரியுதுங்க
நூத்தி எம்பது ரூபா ஆகுது நா வந்து ஊருக்கு போகும்போது போன மாசோ வந்துட்டு மொத்தோ நானூத்தி ஐம்பது ரூபா குடுக்கணு எங்க ஹவுஸ் ஓனருக்கு மேல ஒருத்தவங்க ரென்ட் இருக்காங்க அவுங்க வந்துட்டு அக்ரிமெண்ட்ல எழுதிட்டாங்களா எங்களுக் கு சேத்தே குடுத்துடுங்கன்னுட்ட அதனால நாங்க ரெண்டு வீட்டுக்கு சேத்து எங்களுக்கு சேத்து நானூத்தி ம் ஹலோ
எனக்கு வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேக்குது
இப்போ ஓகே வா
நா பே ஹலோ நா பேசட்டுங்களா ஆ அப்போ நா பேசட்டுங்களா ஹலோ கேக்குதுங்களா ஆமாங்க அதுதா தண்ணி பத் பத்தி சொன்னீங்க ஆமாங்க தண்ணி பத்தி சொன்னீங்க நல்லா சிக்கனமா அதாவது சிக்கனோ இல்லனா கூட பரவால்ல சேமிக்கறீங்க பெரிய அளவுல சேமிக்க முடியலனாலு சிறு துளிதா வந்து பெரு வெள்ளமா உருவாகு ஆமா நானு அதே மாரிதாங்க பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு உண்டியல் வாங்கி வெச்சுருக் க அ எங்க கிட்ட கெடைக்கற சில்ற காசு அ பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒர்ரூபா அஞ்சு ரூபா காயினு எவ்ளோ காசு இருந்தாலு சரிங்க நாங்க வந்து பசங்க கிட்ட இப்போ ப பத்து ரூபான்னா அஞ்சஞ்சு ரூபாவா இருபது ரூபானா பத்து பத்து ரூபாவா குடுத்து அவங்க உண்டியல்ல போட சொல்லுவோங்க நாங்களு அதே மாரி தாங்க ஆனா நாங்க நாங்க ச நாங்க இது பண்ற காசு எல்லாமே பசங்களுக்காக தா நெறைய படிப்புக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நாங்க பெரிய அளவுல ஸ்நாக்ஸ்லா வாங்கி தர மாட்டோங்க மிஞ்சு மஞ்சு போனா முறுக்கு இந்த ஒரு ரிப்பன் பக்கோடா மாரி இருக்கு அந்த மாரிதா நாங்க வாங்கித்தரு பெரிய ஆம் ஆமா அந்த மாரி தாங்க வாங்கி தருவோ பெரிய அளவுல பசங்க கே தானா காசு இல்ல இதுதாங்க நா சொல்லுவோ
நாங்க இங்க பிஸ்கெட் வாங்கி கொடுப்போ அப் அப்டி இல்ல அப்டினும் போது அ ஒரு கேக் வாங்கனாக்கா பொண்ணுக்கு கொஞ்சோ கொடுத்துட் டு பையனுக்கு கொடுத்துருவோ ஐம்பது ரூபால ஒரு கேக் வாங்கிட்டு வருவாங்க நேத்தும் பேக் வாங்க போனாங்கல்லையா வரும்போது கேக்கோடதா வந்த அங்க போயிட்டு அதாங் சத்தோ கேக்குதுனு நீங்க கூட சொன்னீங்ளே
ஆமாங்க ஆமாங்க
கார் வெச்சிக்லா உள்ள ஷெல்ஃப் மேல் ஷெல்ஃப் இருக்குல்லியா ஒரு கார் கேட்டானா எவ்ளோன்னு வெல கேட்டாக்கா ஆயிரத்தி எட்நூறு ரூபா சொன்னாங்ளா
ஆ
எனக்கு அந்த காருதா வேணு நைட்டு வரைக்கும்மா அழுகதா கேட்டுட்டே இருந்தா நொய் நொய்னு அந்த காரு எங்கடா வெப்ப அப்டி கேட்டா உள்ளதா ஷெல்ஃப் இருக்குதுல்ல எல்லா பாத்தரத்தையு
பெரிய எறக்கு
அந்த எடத்துல நா அந்த கார வெச்சுக்குற எனக்கு அந்த காரதா வேணு நா அங்க பாத்தே இல்லன்னா இது எல்லாமே எடு அந்த எடத்துலதா அந்த காரு இருக்குது டேய் இது நீ பொறக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லா எடுத்து வெச்சதுடா அப்டினா இல்ல இல்ல நா பாத்தே நீ எறக்கு நா அங்க பாக்கணு நா எடுக்கணு ம் அந்த மாரி உங்க பசங்க எதாவது அடம் புடிப்பாங்ளா
எங்க பசங்களு கேப்பாங்கங்க பாக்குற கடையிலெல்லா எதாச்சு ஒன்னு கேப் பாங்க ஆனா நாங்க வந்து இல்ல சாமி இப்ப வேண்டா காசு வரட்டு ஒன்னாந்தேதி சம்பளம் போட்ட ஒடனே நாங்க மொத்த ஹோல்சேல் கடையில போய் வாங்கின்னு வந்து தருவோ அப்புடிதா சொல்லி சமாளிச்சு எதோ வாங்கிட்டு வருவோங்க
ம் ஏ பையன ஸ்கூல்ல இருந்து கூப்புட்டு வர பண்ணாலே மினிமம் நா முப்பது ரூபாவாவது இல்லாம போ முடியாதுங்க
ஆமாங்க
வேணான்டா பட்ஜெட் அஞ்சு ரூபாதா வரம் போது கடை இருக்கா ஒரு ஃபேன்சி ஸ்டூர்ல அவனு ரொம்ப நாளா கேட்டுட்ருக்கா ஸ்டெம்ப்பு ஃபேட்டு அந்த ஸ்டெம்ப் வக்கிறதுக்கான ஸ்டாண்டெல்லா இருக்குல்ல அவுங்க சொல்றாங்க அறநூறு எழுநூறு ரூபா சொல்றாங்க வரும்போதெல்லா கேப்பா எனக்கு அதுதா வாங்கி குடுக்கணு ரூட்ல உக்காந்துப்பாங்க கூப்புடுட்டே வர முடியாத அவன ரொம்ப கஷ் டமா இருக்கு
தோழி மிக்க ம